ஹலோ ஆஹ் சொல்லுங்கப்பா என்ன பண்றீங்க
ஆஹ் இப்பதான் டின்னர் வேலலாம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டே இப்பதான் செரி உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு கால் பண்ணேன்
இப்பதான் முடிஞ்சிருச்சு ஆ
ஆமா ஆமா ஆமாலே இத விட லேட் ஆகுங்க இல்ல இல்ல எப்போவுமே லேட்டு தான் நம்ம சாப்பறது லேட்டா தான் சாப்பிடுவோம் மத்தியானமூ அப்டிதா நைட்டூ அப்டிதா சாப்டுட்டு தூங்குறதுக்கே டயமாயிடுங்க
ஆ
இல்லேல்லே லேட்டாதா சாப்பிடுவோ நாங்க மத்தியானோ மட்டூ கொஞ்சோ சீக்கிரமா முடிஞ்சிரூ வேல நைட்டு வந்து லேட்டா தா சாப்டுவோ அதுவூ இல்லாம தூங்குறதுக்கே லேட் ஆயிடூ
ஓ அப்ப அப்ப காலையில லேட்டா எந்திருப்பீங்ளா இல்ல சீக்
ஐயோ அது எப்பவ்மே காலையில வந்து ஒரு ஒம்போது மணிக்கு அப்டி எழுந்துக்கிற மாரி இருக்கூ எட்ர மணிக்கி எழுந்தா எனக்கு வந்து ஒரு ஒன் ஆர்லே லன்ச் கட்ற வேலலா முடிஞ்சிரூ ஏ ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு ஆனா இவ்ளுக் அதுதாங்க இப்ப அந்த ரெண்டு நாளா என்னாச்சுன்னா அவனுக்கு வந்து ஸ்கூல் இப்பதான ஸ்டாட் ஆச் சு ஓப்பன் ஆச்சு அத்னால இப்ப இந்த ரெண்டு நாளா எட்டு மணிக்கில்லா எழுந்து அவனையூ எழுப்பி விட்டு அதுக் முன்னாடியே நா எழுந்து சம ச்சி வெக்கிறதாருக்கு எ ன்னா அவன எழுப்பி உட்டோன் வச்சுக்கோங்க ஆ திருப்பி வந்து நம்ம வேல பாக்க முடியாது அதல்லாருக் முன்னாடியே நா லன்ச் கட்டி வச்சிரணூ ஆ ஒரு எட் டு மணிக்கு அவன எழுப்புனோனா ஆமா என்னால வந்து அதுக்கப்றோ எந்த வேலையுமே பாக்க முடியாது முன்னாடியே எழுப்பிட்டோனா அதனால அந்த வேலையெல்லா முடிச்சு கரெக்டா ஒரு எட்ர மணிக்கு எழுப்புனே ரெண்டு நாள் தா ஸ்கூல் போனா எட்ர மணிக்கு எழுப்பி கரெக்டா வந்து அந் ஒன் ஆர் ஆயிடுங்க காலைலே டிஃபன் ஊட்றதுக்கு ஒ நாள் முடிஞ்சிடூ அதுலேயே ஆனா என்ன இதுல ஒரு நல்ல விஷ்யோனா ஸ்கூல் வந்து ஒம்போதர மணிக்குள்ள விட்டா போதூ அதால அது ஒரு நல்ல விஷ்யமாருக்கு செரி ஓகே எட்ர மணிக்கு எழுந்தாலூ ஒ ஒன் ஆர் அப்டி ப்டி நம்ம காட்டி சாப்பாட ஊட்டி விட்டுட்டு ஆ டிரஸ்லா பண்ணி கிளப்பி விட் லால
சேர் செ
கொஞ்சோ இதுவா பூச்சி ஆ இன்னக்கி சனி ஞாயற் லீவுல அதால இன்னைக்கு மார்னிங்கே வந் வந்து ஆ ட்ரிப் போயிட்டாரு ஏம் பைய
எந்த ஊருக்கு
வேலூர் போயிருக்காங்க ஆ இல்லே இல்ல ஆமா அது ஃபர்ஸ்ட் டைமு ஒரு தடவ வந்து இதுதா ஃபர்ஸ்ட் டைம் போறது ஆனா காலையில போயிட்டு நைட்டு வந்துருவாங்கன் சொன்னதால ஆ எங்க ஃபேமிலியோட போயிருக்கா
அதா இப்ப காலைல போயிட்டு நைட்டு வர்றதாருந்தாலுமே சில பசங்க அம்மாவ அ நீங்க அம்மா கூட தா வருவ அம்மா கூட தா
அப்டில்லா இல்ல ஏம் பைய அதெல்லா செட் ஆயிப்பா அவனுக்கு விளையாட ஆள் தேவ ஆள் இருந்தா எங்க போனாலு செட் ஆயிப்பா
பரவா இல்ல சில பசங்கல்லா அம்மா கூட தா போவ வே அப்டின்
இத ஏ கேக்குறீங்க நேத்துதா எனக் சடனா சொன்னாங்க இது மாரி காலைல நாங்க வந்து கூப்ட்டு போறோ அப்டின் சொல்லிட்டு அதோட நைட்டு வந்து தூங்குனதே ஒரு ரெண் டு மணி இருக்குங்க நல்லா அமக்களம் பண்ணிட் டு என்னனா இத்தனைக் கு காலைல ஸ்கூலுக்கு எட்டு மணிக்குல்லா எழுப்பி விட்டது எட்டு மணிலேருந்து தூங்கல நைட்டு ரெண்டு மணிக்கு தா தூங்குனா தூங்கிட்டு ஆமா ஈவ்னிங் வந்து தூங்கல ஃபுல்லா ஒரே ஆட்டொ நைட்டு எங்க கூட க தல்லா நல்லாப் பேசிட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சி அதோட நா சத்தம் போட்டு தூங்க வச்சே தூங்கிட்டு காலைல வந்து ஆறு மணிக் க்கி கெளப்பி விடணு வேலூருக்கு ஆஹ் இவுங்க வந்து காலைல ஆமாங்க காலைல ஆறு மணிக்கு ட்ரைனு
எப்டி பைய உங்க பைய எந்த்ருச்சிட்டானா ரெண்டு மணிக்கு தா தூங்குனான் சொல்
தூங்கனா எழுந்துக்கல போட்டு எழுப்பிட்டே இருந்தோ எழுந்துக்கவே இல்ல அப்ற அப்டியே தூங் பக்கத்லயே டிரெஸ் சேஞ்ச் மட்டு மா பண்ணிட்டு அவன அப்டியே வந்து த்து கொண்டு போய் அங்க விட்டா அவங்க அப்டியே டேக் கேர் பண்ணி கூட்டு போய்டுவாங்க ஏனா அங்க அப்றப் ட்ரெயின் லேட் ஆயிடுல்ல ஏன்னா ரெண்டவர்தா ட்ரெவல் ஏல அதால எ அன் வந்து என்ன பண்ணிட்டாங்க கெளப்பி விட்டது அப்டியே தூக்கிட்டு போய்ட்டாங்க தூக்கிட்டு போய் அங்க குடுத்தது முழச்சுட்டானா
அதான இப்போ முழுச்சு அழுவால்லயா அம்மா அம்மான் ல்லா கேக்கலையாமா
நைட்டே நாங்க சொல்லி வச்சுட்டோ இந்த மாரி காலைல எல்லாரு ஊருக்கு போறாங்க நீப் போரியான்னு கேட்டோ ஆ அதுக் ல்லா முன்னாடி நிப்பா ஆ, நா போறே நா காலைல ஊருக்கு எழுந்து போறேன்னு சொல்லிட்ருந்தா ஆமா காலைல எனக்கு பாய் கூட சொல்லலையே தூங்கிட்ருந்தா தூக்கத்லயே போயிட் டா பாய்னு சொன்னதுக்கு தூக்கத்துலயே வந்து டாட்டா அப்டின்னு சொல்ட்டா அதுக்கபறோ கரெக்டா அங்க போயிட்டு முழுச்சிருக்காங்க போல முழச்சதுக்கப் போன ப்ரெஷ் அப் பண்ணி கூப்ட்டுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அ ஒரு ஆறு மணிக்கு ஈவினிங் போல ட்ரெயின் ஏர் நாங்க வந்துருவாங்க அதால செரி நானு ஒரு ட்ரிப் படிச்சுட்டு வந்த மாரி இருக்குல்ல வ அதால நானு அனுப்பி விட்டுட்டே அங்க ஆல்ரெடி போன ஊர்தா ஆனா நாங்க எல்லாருமா போயிருப்போ போயிட்டு ஒரு ரெண்டு நாள் நாங்க ஸ் ஸ்டே பண்ணிட்டு வந்தோ இப்போ அவன் மட்டு ஆமா ஆமா ஃபேமிலியா போனோ இப்ப வந்து அவ மட்டும் வந்து அம்ச்சி அவனா அவ மட்டு போலயா என்னோட பிரதர் இன் லா மதர் இன்லா எல்லாருாமே போயிர்காங்க என்னோட பிரதர் இன் லா ஆ என்னோட பிரதர் இன் லா இருந் ந்தாலே டைம் அவருக்கு சீக்ரமா போயிடு அப்டே வெளையாடிட்டு அப்டே போயிடுவா எனக்கு போ முடில அங்க டைம் இல்ல எனக்கு கொஞ்சம் வேல இருந்துது அதனால போக முடில அல்ரெடி நா போன போயிட்டு ஃபுல்லா ரவுண்ட்ஸ் அடிச்ட்டு வந்தாச்சு அங்க வேலூர்ல தங்க கோயில் ஆமாம்மா வேலூர் கீழ வந்து ஆ சுத்தி பாக்ற எடத்துக்கலா போனோம் தங்க கோயில் அங்கல்லா போயிட்டுதா வந் தோ அது என்ன இருந்தது ரெண்டு நாளு ஆனா நம்ம சு தொனக் க்காரங்க வீட்டுக் போனா அப்டியே அந்த ஒரு நாள் அப்டியே போயிடும்ல அடுத்த நாள் ஆ கெளம்பவே முடிலங்க அதுக்கப்றோ அடுத்த நாள் நாங்க மே அங்க நியர் பை லா சுத்தி பாத்தோ சுத்தி பாத்துட்டு அப்டியே கெளம்பி வந்துட்டோ என்ன இங்கியு அங்கியு என்ன ஒரு ரெண்டரை மணி நேரோ டிராவல்
ம் இருந்தாலு அங்க ட்ராவல் பண்ணி போவுணும்ல
ஆமா நாலா வந்து வேலூர் தாங்க போயி போனது ஆஹ் ஸ்கூல்லயே த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆக்ச்சுவலா அங்க போனாங்க ட்ரிப்பு டூர்ரு ஆஹ் டூர் வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஆனா என்ன ஆச் என்னால போக முடில நாளைக்குதான் டூரு அப்டின்றப்போ இன்னிக்கி பிஃப் போர் டே என்ன ஆயிடுச்னா அது மேரி பிரேயர்லா நடந்துச்சு ஸ்கூல்ல பிரேயர்லா நடந்து மார்னிங் வந்து எல்லாரு உக்காந்துக்கலாம் இருக் கோ அப்ப திடீர்னு எங்க ஸ்கூல்ல டீச்சர் வந்து கேக்றாங்க இந்த மாரி உங்க வீட்ல யார் காச்சும் ஒடம்பு முடிலையா அப்டின்னு கேட்டாங்க எனக்கு என்னடா எல்லார் நல்லாதான இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு நான் இல்லல்லல்ல எல்லா நல்லாதான் னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் அந்த நாய் அந்த ஈவினிங் நம்ம பிளான் பண்ணுவோம் பாருங்க ஸ்கூல்ல அடுத்த நாள் என்னன்னல்லாம் கொண்டு வரணும் டூருக்கு ஆஹ் எப்படிலாம் தலைவாரிக்கணும் ஆஹ் என்னென்னல்லாம் எடுத்துட்டு வரணும் ஸ்நாக்ஸ் என்ன நீ என்ன கொண்டு டூர்வ நீ என்ன கொண்டு வருவே நாங்க ஆஹ் ஒரு இது பேசுவோம் பாத்தீங்களா அந்த டைம்ல உக்காந்து நாங்க நல்லா கத பேசி கோரம் உணவு உக்காந்து அஹ் திருப்பியும் எங்க டீச் டீச்சர் வந்தாங்க வந்துட்டு இல்ல நீ நல்லா தெரியுமா உனக்கு மார்னிங் நீ கெளம்பி வரும்போது யாருக்காச்சும் ஒடம்பு சரியில்லாம இருந்ததான்னு கேட்டாங்களாம் திருப்பியும் நான் யோசிக்கிறேன் ஏன்னா எனக்கு யாருமே எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க நான் காலையில வரும் போது அதனால யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் இல்ல மிஸ் எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்த பே அத் அதுதான்ங்க எனக்கு செம்ம ட்விஸ்ட்டு லாஸ்ட்ல அப்புறம் என்னாச்சு அந்த ப்ரேயர்லாம் முடிச்சிட்டு அனுப்புவாங்க பாத்தீங்களா கெளம்புவோம்ல இந்த மூன்ற மணிக்கு கி கெளம்பும் மோது எல்லார்க் தோ சிரிச்சிட்டே ஒரே ப்ச் எதுக்குனே தெர்ல நாளைக்கு போறது நினைச்சாலே ஒரே சந்தோஷமாயி எல்லா சிரிச்சுட்டு இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பும் போது என்ன சொல்றாங்க நாளைக்கு ஆம்னில வரமாட்டாங்க நாளைக்கு வந்து ப்ச் அவுங்க வந்து வர மாட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க
ஆஹ் உங்களுக்கே தெரியாதா அப்போ
ஆமா எங்களுக்கே தெரியாது நாளைக்கு இவுங்க வரமாட்டாங்கன்னு சொல்ட்டு என்ன பண்ணிட்டாங்க நா அப்படியே நாங்க முழிக்கிறோ ப்ச் என்ன ஆச்சு ஏ வந்து மிஸ் டூருக்கு போமாட்டோன்னு சொல்றாங்க அப்படியே முழிச்சுட்டு நாங்க இப்படியே பாக்குறோ ப்ச் என்னடா வேலூருக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றகுள்ளயே பாக்குறோ அதுக்கப்புறோ சொல்றாங்க ஆஹ் இல்ல அவுங்களோட பாட்டி வந்து டெத் ஆயிட்டாங்க அப்டின்னு சொல்றாங்கங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட் டுருச்சு என்னடா இதுவோ அதுக்காகதா வந்து இவங்க கேட்டுட்டே இருந்தாங்க போல ப்ச் இது வந்து எய்த்ல நடந்தது அதுனாலதா இவங்கள கேட்டே இருந்தாங்க நாங்க வந்து ரொம்போ எக்ஸ்பெக்ட் பண்ணோ ஏனா அப்ப வேலூர்தா கூட்டு போறாங்க அடுத்த நாள் அதெல்லா ரொம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போ முடியலன்னு சொன்னது ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சுங்க அந்த இதுக்கு வந்து நா இப்பதா போன கல்யாணோ ஆகி முடிச்சுட்டு போன போயிட்டு அப்படியே பாத்துட்டெல்லா வந்தாச்சு அதுவு ஒரு நல்ல ஒரு போய் பார்த்தட்டு வந்ததுெல்லா நல்ல ஒரு இதுதான் நீங்களும் டைம் கிடைச்சா அங்கல்லா போயிட்டு வர வேண்டியதானே ட்ரிப் எல்லா
ம் போலம்பா நாங்களும் ஒரு ட்ரிப்பு போலா தான் பிளான் போட்டுட்டு
உம் அப்படிங்களா செரி சீக்கிரமா முடிவு பண்ணி போயிட்டு வாங்க செரிங்க நான் அப்பறமா பேசுறேன் வைக்கிறேன்
ஆஹ் செரிங்க